ஆ அலோ கேக்குதா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க பேசியே ரொம்ப நாளா ஆயிச்சு
கொழந்தைங்களுக்கெல்லா விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால வேலை பளுவு கொஞ்ச அதிகமா இருந்த காரணத் னால அ தொலைபேசி எடுத்து பேசுற அளவுக்கு உண்டான நேரங்கள் வந்து கிடைக்காதனாலதா உங்கள கிட்ட பேச முடியல நானே இப்ப உக்கா பேசணு அப்படின்னு நினைச்சிட்டே தா இருந்த கொஞ்ச வெளியில எல்லா போயிருந்ததுனால வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனாலதா வந்து போன் பண்ணவே முடியல உங்களுக்கு எப்படி போச்சு விடுமுறை நாட்கள் எல்லா
விடுமுறை நாட்கள் வந்து பாத்தீங்னா நாங்க வந்து எங்கயுமே வெளில எங்கயுமே நாங்க போகல நாங்க வந்து பொழுது ஃபுல்லாமே நாங்க வீட்ல இருந்துதா நாங்க கழிச்சோ ஏன்னா வாரத்தில் ஒருவ ஒரு நாள் மட்டுமே வந்து பாத்தீங்னா பிள்ளைகளுக்காக வந்து பாத்தீங்னா இப்போ நா உங்களுக்கு சொன்ன மா ரி பிள்ளைகளுக்காக மட்டு வார்த்துக்கு ஒரு முறை மட்டு நாங்க வெளியில பிள்ளைளுக்காக நாங்க வெளியில கூட்டுடு போவோ மத்தபடி விடுமுறை முறை நாட்களுக்கு வந்து பாத்தீங்கனா எப்பவுமே நாங்க எங்களோட சொந்த ஊருக்கு தா நாங்க வந்து போகுற பழக்க வந்து அதிகமா இருந்துச்சி வொடன இந்த இந்த சூழ்நிலைல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்க தள்ளப்பட்டுட்டோ எதுனாலன் வந்து பாத்தீங்னா சோ இப்ப எங்களோட குடும்பத்தில் வந்து பாத்தீங்கனா ஒருவருக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்க பட்டிருந்தது அ திருமணம் நிகழ்ச்சி வந்து பாத்தீங் நாங்க இருக்கிற எடத்திலயே தான் வந்து பாத்தீங்னா நடந்துச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க ஊற்றார் உறவினர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்னா இங்க தா வந்தாங்க நாங் இருக்கிற இடத்துக்கு தான் வந்தாங்க அதுனால தா நாங்க வந்து ஊருக்கு போக முடில இப்ப இந்த திருமண நிகழ்ச்சில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்னா எங்களோட சம்பளத்தில் இருந்து நாங்க வந்து கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமா நாங்க சேத்து வச்சிருந்த தொகைய வந்து எப்பயுமே நாங்க பள்ளியோட விடுமுறை நாட்களுக் துக்கு தா நாங்க வந்து பாத்திங்னா எங்கேயாவது வெளியில போற பழக்க இருந்துச்சு ஆனா இந்த திருமண வந்தனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட உறவினர்கள் தா அவங்களுக்கு வந்து நாங்க நகை எடுக்கிற மாரி இருந்துச்சு அந்த நகை எங்களோட அந்த ஒரு வருட சேமிப்பு அந்த தொகை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நகைக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாயிடுச்சு ஏன்னா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தங்க நக நகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது அது இதுக்கப்பு புறம் நம்பளால வந்து வாங்க முடியுமா முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோல்ல தங்க நகைகள் வந்து பாத்தீங்கன்னா அத பா நினைச்சி பார்க்க கூட நம்மளுக்கு அது பயமாக இருக்குல தங்க நகைகள்னா இவ்வளவோ அதிகமாயிடுச்சு ஏன்னா நம்பளுக்கு திருமணம் ஆகும் போது இருந்த தொகையை கம்பேர் பண்ணும் இப்ப நம்ம ஒப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க நகையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இருந்தா கூடப் பரவால்ல பத்து மடங்கு வந்து நம்மளுக்கு ஏறி இருக்கு ஆமி நீங்க இத பாத்து என்ன சொல்றிங்க
கண்டிப்பா ஏனா இப்ப வந்து பாத்தீங்க அப்டீனா தங்கம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வ வாங்கக்கூடுய நிலையில வந்து தங்கத்தோட விலை வந்து இல்ல ஏனா இப்ப வந்து ரொம்ப அதிகமா அதா அந்த விலை வந்து பொயிட்ருக்கு ஏனா இப்ப இருக்குற விலைகள்ல வந்து நம்மப் போய் அத குடுத்து நம்ம வாங்கணூ அப்டின்றது வந்து ரொம்ப கடினம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப திருமணம் இது மாதிரி வி சேஷங்களுக்குல்லா பாத்திங்க அப்டின்னா ஆஹ் அப்ப அவுங்க வைக்கும் போது அந்த நகையினுட மதிப்பு வந்து குறைவாதா இருந்துருக்கூ ஆனா இப்ப அந்த நகை இப்ப வாங்கும் போது நமக்கு நகையோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைங்ளா இப்ப வந்து நம்ளால வந்து அத வாங்கிக்குடு கிர்தூ அப்டின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷ்யோ அது இல்லாம நம் ப அவுங்க ப அவுங்க நம்ளுக்கு பண்ணதுக்காக நம்ம எதாச்சி பண்ணணூன்றதுக்காக ஆஹ் அத அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு தொகையா குடுத்துட்லா அப்டின் நம்ம நெனச்சாலுமே வந்து அவுங் அவுங்களுக் இடையில வந்து ஒரு பேச்சு பொருளா வந்து நம்ம உள்ளாகிட்றோ ஏ அப்டின் பாத்திங்கனா ஏன் நம் நா வந்தூ தங்கமாதா வந்து நா வாங்கி குடுத்துருக் ந உங்க வந்து பணமாதா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அப்பே நா குடுத்தன்னோட மதிப்பூ இதுவு வந்து ரொம்பொ குறைவா இருக்குல்ல அ அப்டீன் சொல்லிட்டு அது நெறைய பிரச்சனைகள் வந்து உன் டாக்குது அப்ப நம்ளோட நம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கம்மோது நம்ளோட தாய் தயர் வந்து நமக்காக நெறைய தங்கங்கள் வந்து கொஞ்சொ கொஞ்சமா வந்து அவுங்க சேத்தி வெச் சிருப்பாங்க அப்ப இருந்த தங்கத்தோட மதிப்பு வந்து ரொம்பொ குறைவாதா இருந்துச்சி இப்ப நம்ம திருமணம் ஆகமோதூ வந்து ஓரளவுக்குதா இருந்தது ஆ ஹ இப்ப ஒகே ஒரூ ஒர் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ தா மட்டுந்தா இந்த விலைகள் வந்து இருந்துட்ருக்கு அதுக்கு முன்பு வரையூ வந்து ஓரளவுக்கு விலை வந்து ரொம்பொ குறைவா இருந்தது அந்த சமயத்துல வந்து நம்ளால வாங்க முடிய சூழ்நிலையிலயு இருந்தோ நம்ப ஆனா இப்பொ வந்து நம்ப உம்மணத்துக்காக எதுக்காக நம்ம நக் நம்ளுக்கு நக போட்றாங்க அப்டின்ற ஒரு விஷ்யோ நம்ம யோஸ்ச் சிருக்கோ நெறைய டைம்மூ நாங்க எதுக்கு இதெல்லா பண்ணணூ குடுக்கணூ அப்டின்றதெல்லாமே எல்லா ரோட தரப்புலந்து ஒரு சில நாள்கள்ல நம்ம யோசிப்போ ஏனா அது நம்ம அதிகமா உபயோகப்படுத்தவு மாட்டோ இதே எதாவது வந்து விஷேச்ச நாட்களுக்கு மட்டுதா வந்து நம்ப அத எடுத்து வந்து உபயோகப்படுத்துவோ ஆஹ் ம் மீதி இருக்க நாட்கள்ல வந்து அந்த நகைகள் அப்டியேதா நம்ம வந்து வெச்சிருப்போ ஆஹ் இப்ப யோசிக்கமோது அந்த நகைகள் வந்து நமக்கு ரொம்போ உதவியா இருக்ற மாத்ரீ ஒ நமக்கு தோணு ஏனா இப்ப தேவைக்கு எதாச்சீனா நம்ளோட பேங்க்கல்ல கூட நம்ம கொண்டு போயி அத அடகு வெச்சிட்டு கூட ஆ பணமா வா ங்கீ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு அதுக்கப்றமா கூட நம்மொ வந்தூ பணத்த கட்டி வந்து அந்த நகைய வந் து நம்ம மீட்டுக்லா இல்லையா அந்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்
ஆமா நீங்க சொல்றது வந்து பாத்திங்கனா நூறு சதவீதம் உண்மை தான் தங்கம் வந்து பாத்திங்கனா இப்ப வந்து பாத்திங்னா அத்தியாச பொருள வந்து நம்ளுக்கு வந்து அது இருக்கக்கூடாது ஏனா ஏழை மக்களுக்லா வந்து பாத்தைங்கனா அந்த தங்கத்தோட வந்து விலை வந்து பாத்தைங்கனா அவங்க வந்து அவங்ளோட பெண் பொள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்றதே வந்து பாத்தைங்னா ஒரு போராட்டமான ஒரு சொ சூழ்நிலதா அவுங்க வந்து இருந்து திருமணம் பண்றாங்க என்னதா நம்மளுக்கு வந்து எவ்ளோதா நம்ம வளந்துக்கிட்டே போனாலுமே தங்கம் இல்லாத ஒரு திருமணம் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிலயுமே இருந்து இருக்காதுன் றத நீங்களே பாத்துருப்பீங்க இப்போ ஒரு புள்ள பெண் புள்ளைகளை பெற்றாலே வந்து பாத்தைங்னா நம்ளுக் கு வந்து பயமாதா இருக்கு ஏனா தங்கம் இப்ப இருக்ற விலைக்கு வந்து பாத் திங்கனா ஒரு லட்சத்தையுமே தாண்டிடுச்சி இப்ப இன்னு நம் பெண் புள்ளைகள் வந்து வர ஆ வளர்றதுக்கு வந்து பாத்திங்னா இன்னு ஒல் பத்து இருவது வருடம் கழித்தால் வந்து பாத்திங்னா அப்போ வந் து தங்கம் என்ன விலைக்கு போகுமோ அ அப்டின்றது நெனச்சி பாக்கும்போது கொஞ்சொ பயமாவூ இருக்கு நீங்க சொன்ன மாத்ரீ தங்கம் வந்து ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ம் பாதுகாப்பான ஒரு இதுவுமே நம்மளுக்கு குடுக்குது நம்ம எதுவுமே நம்மளால வந்து சேர்த்து வைக்க முடியில ஒரு வீடு வாங்க முடியில இல்ல ஒரு வ வந்து எதாவது ஒரு இது நம்ம கட்ட முடியில அப்டின்னா நம்ப நம்பளால முடிந்த அளவு வந்து பார்த் தீங்கன்னா தங்கத்துல வந்து நம்ம சேமிக்கம்மோது அதுவும் நம்மளுக்கு ஒரு வந்து சேமிப்பா தான் நம்மளுக்கு வளருது ஏனா நம்ம எதாவது ஒரு அவசர காலகட்டத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத் த்த வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு வங்கில வெக்கும்மோது நம்மளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பணமாவும் நம்மளுக்கு அது கடைக்குது அவசர காலகட்டத்தில் கண்டிப்பா நம்மளுக்கு அதுவும் வந்து பார்த் தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு அது கண்டிப்பா அது வந்து உதவ தான் செய்யுது இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா புள்ளைகளுக்கு வந்து பாத் தீங்கன்னா படிப்பு செலவுக்கு அந்த அமௌண்டு பீஸ் கட்றதுக்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நறைய பெற்றோற் இவுங்களோட சூழ்நில ந எதுனாலன்னு பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் இருக்குறனால நம்ம தங்கத்தை வந்து வங்கியில வெச் சிட்டு நம்ம பீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந் திருப்பலான்ற அந்த ஒரு எடத்துல வந்து கண்டி கண்டிப்பா அது உதவு கண்டிப்ப அது உதவி பண்ணதா செய்து நா இல்லைன்றத என்னைக்குமே நம் மறுக்கல ஆனா அதே தங் தங்கம் வந்து பாத்தீங்னா நறைய பெற்றோர்களிடையே வந்து பாத்தீங்னா திருமணம் பண்ணம் போது அது ஒரு பெரிய ரிய ஒரு பாரமாதனா ஆயிட்டு இருக்கு இத வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கனா யாராவது ஒரு தலைவர்கள் இல்ல வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா இதை முன்வைத்து இந்த தங்கத்தில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோறைக்கிறதுக்கு இலனா வந்து பாத்தீங்னா இப்ப இப்ப இருக்கற இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து தங்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலா ஏன்னா இப்போ இருக்க பெண் புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்னா இப்ப நம்ம வந்து என்னோட தரப்புல வந்து பா பாதிங்கன பெண் புள்ளைகளுக்கு தங்கத்தை நம்ம வாங்கி வைக்கிறத விட அந்த பெண் பிள்ளைகளுகு க்கு கல்வி அறிவு குடுக்குறப்போ அந்த அந்த பிள்ளைகள் வந்து தானா வந்து பாத்தீங்னா அவங்களே வேலை செய்து அவங்களோட சொந்த காசுல தா அவங்க தங்கம் வாங்கும்போது அதுல இருக்கற இதுதா வந்து பாத்தீங்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்னா வாழ்க்கை முழுவதும் வந் து அந்த தொழிலை நம்ம கற்றுக் கொடுக்கதா நம்ம வேணுன்று நா நனைக்கிறே தங்கம் வந்து து ஒரு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் அல்ல அது வந்து அதை விட நம்மளுக்கு வந்து கல்வி அ ந்து அதுதா நா முக்கியம் என்று நா என்னோட தரப்புல இருந்து நா அதுதா நா நனைக்கிறே நீங்க அது என்ன நனைக்கிறீங்க ஏன்னா இப்ப நறைய பேர் வந்து தங்கம் தா நம்பளுக்கு வந்து முக்கியம் அது கண்டிப்பா பெண் புள்ளைகளை பெற்றாலே தங்கம் வாங்க வேண்டும்ன்ற ஒரு சூழலைக்கு தள்ளப்படுறாங்கள நா என்ன நனைக்கிறே பெண் புள்ளைகளோ ஆண் புள்ளைகளோ தங்கத்தை தவிர நம் கல்வி நம்ம சிறந்த கல்வி குடுத்தாலே போதுமே புள்ளைகள் வந்து தானாவே அவங்களாவே வந்து வாழ்க்கை முழுவதும் ஒரு தொழிலை கற்றுருப்பாங்கள் ல
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கல்வியை மட்டுமே வந்து குடுத்தாலே மே வந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உபயோகமா தா இருக்கு ஏன்னா இப்ப நகைகள் நம்ப சே த்தி வைக்கிறோன்ன மோது வந்து மாதம் மாதம் நம்ப சே ஒரு தொகையில இருந்துதா எடுத்து எடுத்து நம்ம அ நகைய வந்து சேர்த்தி வைப்போ ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு படிப்பு குடுக்குறோன்ற பச்சத்துல அவங்க மா மாத மாதம் வந்து ஒரு தொகைய வந்து அவங்க எடுத்துட்டு தா இருப்பாங்க அது நம்ப திருமண ஆகி போற மோது பெண் பிள்ளைகள் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான செலவுகள் தா அவங்க பாக்க போறாங்க அப்டி இரு க்கும் மோது அது அவங்களுக்கு உதவிய தா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நகைகள்ள நம்ப ஏன் சேத்தணு அப்டின்ற இது ஒரு நல்ல விஷய தா ஆனா வந்து இப்ப பெற்றோர்களா இருந்து அவங்க யோசிக் க்க மோது வந்து ஹ் பெண் பெண் பிள்ளைகள் வந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம போ குடுக்கறோ அப்படின்னா மோது படிப்பு வேலை எது குடுத்து இருந்தாலு வந்து வரம்மோது என்ன கொண்டு வந்தாங்க என்ன எடுத்துட்டு வந்தா ங்ன்றது ஒரு விஷய இருக்கு அதே மாதிரி அந்த வீட்டல வந்து அவங்களுக்கு வந்து ந நறைய வச்சிருக்கலாம் இல்லாமேயு இருக்கலாம் ஒரு வேளை வே அதிகமா அவங்க வச்சிருக்காங்கன்ன போது அவங்க எங்கயாச்சி இப்ப திருவிழாக்லக்கோ இல்ல வெளி வேற திருமணங்களுக்கோ ஏதாச்சு ஒரு நி நிகழ்ச்சிகளுக்கோ போகும் போது அவங்க கிட்ர இருக்க நகைகளை வந்து அவங்க அணிஞ்சிட்டு போயிடுவாங்க அந்த சமயத்துல இவங்ககிட்ட இல்லன்றது வந்து அவங்க மனதுக்குள்ள ஒரு
தான்
குள்ள ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா இப்ப வந்து இரண்டு குழந்தை இரண்டு ஆண் கள் இருக்கற வீட்டுல போறோ அப்டின்னும் மோது அண்ணா தம்பின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க தம்பி யாவா இருக்கட்டு அண்ணாவா இருக்கட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க அவங்க இவ்வளோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லிக்காமிப்பாங்க என்னதா நம்ம படிச்சு வேலைக்கு அனுப்பி இருந்தாலீயுமே வந்து அந் படிச்சிருக்காங்க இவ்ளோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இவ்ளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்றத வந்து பின்னாடிதா நமக்கு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல இது எல்லாமே மாறிட் ருக்கு ஆனா எதுக்காக வந்து பெற்றோர்கள் வந்து குடுத் த்த அனுப்புறாங்கன்னா பெண் பிள்ளைகள் போகும் மோது வந்து நம்ம வெறும் கையோட நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தா குடுக்குறாங்க ஆனா இப்ப நெறைய இடத்துல இது மாறி இருக் கு ஏன்னா இப்ப இருக்கிற தங்கத்தனோட விலை வந்து அஹ் பல மடங்கு அதிகமாகி இருக்க காரணத்தனால அந்த அளவுக்கு வந்து எந்த பெற்றோர்களாலயும் இப்ப வாங்கி நம்மளுக்கு போட முடியறதுல நம்மளோட திருமண காலகட்டத்துல வந்து ஒரு பதினஞ்சு இருபது பவுனுன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் சும்மாவே போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப் ப இருக்கிற காலகட்டத்துல ரெண்டு பவுண் மூணு பவுண்றதே வந்து ஹ ரொம்ப கடினமாதான் இருக்கும் ஏன்னா ஆமா ஏன்னா அதுல இப்ப குடுக்கற விலையே வந்து கடையில கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை விட நமக்கு அதிகமான விலையில தான் வந்து நம்ம வாங்குற ஒரு சூழ்நிலை இருக் கும் அதனால வந்து இப்ப நடுத்தர மக்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப கஷ்டம் தான் அன்றாட உணவுக்கே கஷ்டப்படுறவங்க வந்து திருமணம்ன்றது இது வந்து ஒரு கடினமானதா தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப ரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையைதான நான் வந்து உருவாக்கிருப்
கண்டிப்பா கண்டிப்பா தங்கத்தை பத்தி நம்மது பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம் அதுலயும் நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் திரும் மணத்தில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வேற யாருக்கும் நம்ம பண்ணத திருப்பி பண்ணும் போது அது வந்து நம்ம பண்ணும் போது ஒரு விலை இருந்தது இப்ப நம்ம பண்ணும் போது ஒரு விலை மாறிடுச்சு இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்கமா எதுவுமே கொடுக்க அன்பளிக்காமல் எது எதுவா இருந்தாலும் ஒரு பொருளா இல்லன்னா ஒரு அன்பா இல்ல ஒரு காசாவே ஒரு அன் பளிப்பா இதுக்கப்புறம் இருக்க காலகட்டத்துல வந்து இருக்கிறவங்க வந்து கொடுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க காலகட்டத்தில வந்து நம்மளுக்கு தங்கம் இப்ப நம்ம கொடுக்கறோம்னா இதுக்கப்புறம் நம்ம அது கொடுக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டதுனால நம்ம தங்கத்தை பத்தி நம்ம இப்ப பேசணும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே போலாம் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு மன உளைச்சல் நம்மளுக்கு வந்து தங்கத்தை பத்தி பேசும் போது நம்மளுக்கு கண்டிப்பா வருதுல்ல
ம் அப்படின்னா நம்மக்கு பேசிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நானுமே அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு